ஹலோ
ஆ எப்டி இருக்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கேங்க்கா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கே பதைய ஒன்னு எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க என்ன பண்றீங்க
நானா நா இப்பதா வெளிய போயிட்டு வந்தேன்டா
ஆ எங்க போனிங்கக்கா
நாங்க ஒரு பொருட்காட்சிக்கு போனோ
ஆ பசங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்ளா
ஆமா ஆமா அங்க போய் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க அவுங்க
ஆ என்னென்ன ப என்னென்ன இருந்துச்சுங்க
அங்க வந்து ரங்கராட்டினோ இருந்துச்சு அப்றோ ஆ அப்றோ சீசா இருந்துச்சு அந்த மாரி நெறயா அவுங்களுக்கு வெளயாட்றதுக்கு இருந்துச்சா அதனால ஆமா பயப்படாம போனாங்க அது இந்த தடவ தா கூப்டாம போனாங்க சின்ன பைய பயந்துட்டே இரு ப்ப அதெல்லா வெளயாட்றதுக்கு இப்ப கொஞ்சோ பெருசாங்காட்டியு பெரிய பைய வந்து சப்போட் பண்ணி கூட்டிட்டு போனா அவன அவன வெளயாட்றலா வா அப்டின்னு சொல்லிட்டு
ஆ
அதுனால ரெண்டு பேருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க
ஹா செரி செரி்ங்கா நாங்ளு வந்து இங்க ஒரு அ மலர் கண்காட்சிக்கு போனோ அங்க எப்புடின்னா அ வித்யாச வித்யாசமான பூக்களு அப்புற காய்கறிகளு ஒரு வே அது பக்கத்லே வந்து வெத திருவிழா நடந்துச்சு அங்யுமே வந்து நம்போ பழங்காலத்ல இருக்க அந்த வெதைங்களு நம்ம வேணும்னா நம்ம காசு குடுத்து வாங்கிக்லா வெதைங்கள்லு பட்டு் நா எது வாங்கலே என்னாலே என்னால பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டங்க இவுங்க ரெண்டு பேர் பாக்ற்தே கரெக்ட்டா இருக்கு அதல்லா ரொம்ப கஷ்ட்டோங்க பராமரிக்கிற்துல்லா அதா பாத்துட்டு மட்டு வந்தோ பசங்களுக் காம்ச்சோ இதல்லா நம் அ பழங்காலத்து காய்கறிகள் இப்டிதா இருக்கு அப்டின் சொல்லிட்ட ஏன்னா இப்போ நம்ப வந்து போய் காய் மார்க்கெட்ல வாங்குறோ அங்க வந்து என்ன அந்த ஹைப்ரிட் காய்கறிங்க தா இருக்குங்க முக்காவாசி காய்கறிகள் அது மாரிதா குங்க இங்க வந்து பாத்தீங்ன்னா நெறய கத்ரிக்கால்லா பாத்தோ கத்ரிக்காலே வந்து முள்ளு கத்துரிக்கான் சொல்வாங்க அதுல்ல வந்து என்ன கத்திரிக்கா கொழம்பு வெச்சா நல்லாருக்கு அது அது இருந்துச்சு அப்றோ வந்து அ நறைய பெருசு பெருசாவு இர்ந்துச்சன் அப்புற ப ச்ச கலர்ல ஒரு கத்துரிக்கா இருந்துச்சு அது எப்யுமே இருக்கு ஆனா நா வாங்க மாட்ட ஆனா அதுல என்னன்னா து குட்டியாதா இருக்கு இந்த பச்ச கத்துரிக்கா ஆனா வெத நறையா இருக்குங்க அதுல
ஓஹோ செரி செரி செரி நாங்க வந்து இங்க இங்க இருக்கு கத்துரிக்கா அந்த முள்ளு கத்துரிக்கா வந்து இங்க பக்கத்துல இருக்கு நாங்களு அப்புடிதா எண்ண கத்ரிக்காவ கொழம்பு வெச்சு சாப்புடுவோ ரொம்ப நல்லாருக்கு கத்திரிக்காய்ல்ல இப்ப நெறைய வந்துருச்சு நீளமாருக்கு பொடலங்க நல்ல நீட்டமாருக்கு ஆம்மா ஆனா நா அதெல்லா வாங்கி சமச்சதுல்ல எப்டி இருக்கு அப்டின்னு எனக்கூ தெர்ல மொதல்ல ஊதா கலர்லதா வந்து நம்ம கத்ரிக்கா பாத்துருக்கோ இப்ப பச்ச கலர்ல கத்துரிக்கா இருக்கு
ஆமா அப்புறோ ரொம்ப ரொம்ப ஊதா கலரே வந்து ரொம்ப அ டார்க் கலர் ஊதா கலர் கூட இருக்கு பாத்தீங்ளா அதுல வந்து எப்டினா அந்த மீன் வருவல் மாரி செய்றாங்க தவாலே போட் டு அது வஞ்சர மீன் மாரி இருக்குன்ற மறி கூட சொல்றாங்க இணையத்தளர் இல்ல ஆனா நா இதுவெரியு வந்து செஞ்சது கடையாது பாப்ப ஆனா ச அதுக்கு நம் மீனே வாங்கி சாப்ட்டுக்லா எதுக் இதுல அ ட்ரை பண்ணுன் சொல்லிட்டு நா விட்ருவேங்க
ஆமா இதுக்கு நம்ம நறைய எண்ண ஊத்திதா செய்ய போறோ சொன்ன மாரி அதுக்கு மீனே வாங்கி சாப்ட்ருல்லா
ஆமா பசு அதுதான விரும்ப்றாங்க எங்க பசங்க ஒரு ரெண்டு வாரத்துல ரெண் நாள் தவிர மீதி எல்லா நாளுமே வந் டு அ அசைவ உணவு வந்து அதுதா அட்ல ஆ ஒரு முட்டயாச்சு இருக்குணு அப்புடின் சொல்லிதா இப்ப இருக்க பசங்கல்லா வந்து கேக்குறாங்க அம்மா முட்ட தோச தோசைல கூட அம்மா முட் ட்ட தோச குடு சப்பாத்திக்கு முட்ட வெச்சுக் குடு அப்டின்றாங்க
ஹம் அப்புடிதா கேப்பாங்க இப்ப நாந்து தே நம்ம வந்து நைட்டு என்ன செஞ்சாலு அவங்களுக்கு வந்து ஒரு ஹாஃப் பாயிலோ ஆம்லேட்டோ வேணு அப்டிஇல்ல நா வந்து சப் பாத்தி போட்ட அப்படின்னா கொத்து சப்பாத்தி எப்டி கொத்து பரோட்டா போட்வாங்களோ நா அந்த மாரி கொத் த்து சப்பாத்தி போட்டு தந்தாதா அவுங்குளுக்கு வந்து அந்தன்னைக்கு சாப்ட்ட மாதிரியே இருக்கூ நல்லா இப்ப வந்து சுவையா சாப்ட்டு பழவிட்டாங்க அவுங்க
ஆம்மா இப்பல்லா பெரிய பிள்ளைங்க ஆகுறாங்களா தெரியுது நல்லாவே இது நல்ல சுவையாருக்கு அப்டின் சொல்லிட்டு
ந நாங்க நாங்க ந ம் நாங்க வந்து நாளைக்கு தீம் பார்க் போலான்ருக்கோ
அப்டிங்களா உம் ம் இதுக்கு முன்னாடி பொயிருக்கீங்களா இப் இப்பதா முதல் வாட்டிங்ளா
அ இதுக்கு முன்னாடி போயிருக்கோ நாங்க அதனாலு செரி பியு வருஷ ஒரு தரவயாது போகணு அப்டின் சொல்லிட்டு பக்கத்துல ஒண்ணு இருக்கு அதனால நாங்க போலா அப்டின்தா கிளம்பலான்ட்டுருக்கோ அதுனால எல்லா பசங்க எல்லா நாளைக்கு ரொம்ப எப்பவரு எப் எப்ப காலைல ஆகு அப்டின் சொல்ட்டு வெயிட் பண்ணிட்ருக்றாங்க எல்லா வேணுங்கிற ட்ர திங்ஸ் எல்லாத்தியு எடுத்து வெச்சுக்கிட்டு
ஆ உம் உம் ம் செரி தோழி ஆம்மா ஆம்
அவுங்குளுக்கு வந்து இப்ப ட்ரை கேம்ஸ்லா புடிக்கிறதுல்ல தண்ணியில தா விளையாடு
தண்ணிலதா விளையாட்னு ஆம்மாங்க அதுவு இந்த க்ளைமேட்க்கு நல்லா அந்த தண்ணி வேற கொஞ்ச கலக்கல்லா இருக்கு அதனால பாத்துக்கோங்க ஆ ரொம்ப தண்ணியில விளயாட விடாம கொஞ்ச நேரோ விளயாடிட்டு ஆ பசங்கள கூப்பிட்டுக்கோங்க
ஆமா அப்படிதா ஆனா நம்ம சொன்னா கேட்பாங்களான்னு தா தெரில நா இன்னைல இன்னைக்கே வந்து மத்தியானமே சொன்னே இவ்ளோ வ்ளோ நேரந்தா வெளையாட்ணு இதுக்கு மேல தண்ணீல வெளாடக் கூடாது ஏன்னா குளோரின் வேற போட்டு வச்சர்றா
இது அந்து சின்னப் போயட்ல தண்ணிய பாத் பெய்ன்
ஆம்ம ஆம்மா உம் தோல்லா வந்து தூல் தூல்ல எதாவ்து பிரச்சன வந்துரும் குளோரின் இருந்துச்சு அப்புன்னா நடத் கூடாதுன் சொல்லிதா வெச்சுருக்க அவுங்க என்ன பண்ணுவாங்கன் தா தெரியில
ம் ம் செ செரி செரொ எப்டி சமைக் ச்சி எடுத்துட்போறீங்களா இல்ல அங்கவே வாங்கிக்கிறீங்களா பசங்களுக்கு வெளிய சாப்பாடு செட் ஆகுங்ளா
வெளிய சாப்பாடு தா செட் வெளிய சாப்பாடு செட்டா ல்லன்னாலு நம்ம சமச்சு உள்ள எடுத்துட்டு போமுடியாது நம்ம காலைல போனொன்னா எப்யு மூணு மணிக்கு மேல ஆயிரு வெளியே வர்றதுக்கு அப்ப எப்பிடியு நம்ம அங்கிருக் இருக்கறத தா வாங்கிக் குடுக்குற மாதிரி இருக்கு சரி ஏ காலைல வீட்ல
அங்கியுமே டோக்கன் வாங்கிக்லா இல்லிங்ளா ச இது மாரி சாப்பாடு செட் ஆகுல அப்பிடின் சொல்லிட்டு டோக்கன் வாங்கிக்லா அப் அப்டீன்ற வசதி இப்போ இருக்குங்க ஆ உள்ள கொண்டு போயிக்கலா இப்ப அந்த வசதி ஃபஸ் முன்னெல்லா வந்து அப்பிடி இல்ல உள்ள என்ன ச தா சாப்புட்ணு அப்பிடின்ற மாரி இருக்கு பட் இப்போ இப்ப என்ன சொல்றாங்க அதுக்கு வந்து டோக்கன் போட்டுட்றாங்க ஆ இது மாரி வந்து ஃபுக இப்போ என்னன்னா கூட்டி குட்டி பசங்கல்லா கூட்டிட் போனா கொஞ்சோ வயசானவங்கள கூட்டிட் போனா அவுங்க பாத்துக்கவாங்கல்லே பசங்கள அவங்களுக்கெல்லா வெளியே சாப்பாடு செட் டாவாது அதுனால அவுங்க என்ன பண்ணுவாங்க வீட்ல இருந்து தானே எடுத்துட்டு வருவாங்க ஒரு சின்னக் கொழந்த நமக் கூட்டுனு போனாலு ஒரு தயிர் சாதொம் எடுத்துட்டு போனா வேல முடிஞ்சுது இல்லையா
ம் ம் ஆமா நா அப்போ நா கேட்டு பாக்குறே இங்க அந்த மாரி வச வசதி இருக்கா அப்பிடின்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபோன் பண்ணி கேட்டாலே சொல்லிருவாங்க அத தெரிஞ்சுகிட்டு நா வீட்லயே செய்யுற மாரி இருந்தா செஞ்சு எடுத்துகிட்டு போகணு இங்கிருந்து ஒரு அர மணி நேரந்தா போய் க்கலா அ அதனால செஞ்சு எடுத்துட்டுப் போறது ஒன்னு பெரிய விஷயோ இல்ல செஞ்சுக்கலா
ஆ சேரி சேரிங்க்கா காலையில நேரமா எழுந்திருக்ணு அவ்வளவுதா கொஞ்சோ ஒரு நாளைக்கு தானே நேரமா எந்திரிச்சுருச்சு
ஆமா ஆமா அது ரொம்ப நாள் ஆச்சு இப்ப நேரமே எந்திரி சு ஏன்னா லீவ் வேற விட்டாங்களா அதனால டெய்லியு லேட் டா எந்திரிச்சு சமச்சு நாளைக்கு ஒரு நாளு நம்ம நேரமே எந்திரிக்கணு சேரி ஒரு நாள் தானே அது பசங்க வந்து ஹாப்பியா இருக்காங்கன்னா அது நா அதுனால என்ன அப்பிடின்னு சொல்லி யோசிக்கணு
ம் ஏ பிள்ளைங்களும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லீவ் விட்டாங்க இல்லைங்களா அதனால வந்து நேரமா எல்லா எந்திரிக்க மாட்டா அவளோடய எந்திரிக்க டைமே வந்து பத்து மணி பதினோரு மணிதா நம்மளா ஃபான் ஆஃப் பண்ணுவோ லைட் ஆஃப் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டா கூட ஏ சி ஆஃப் பண்ட்டா கூட அவ எரிஞ்சிக்கவே மாட்டா அதே மாரி என்ன பண்ணுவா ஸ்கூல் போற நேரத்துல இதே பழக்கமே வந்துரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக் ஓ ஃபஸ்ட்டு ஒரு மாசோ அது பழகறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுங்க
ஆ நாங்க லீவ் முடியறதுக்கு ஒரு வாரோ முன்னாடி இத பழக்கிருவோ நாங்க வந்து அம்மா வீட்லருக் இருந்து எங்க வீட்டுக்கு போய் திரும்பவு ஸ்கூல் போனா எப்டி இருக்கோ இருப்போமோ அந்த மாரி அப்டியே பழக்கிருவோ அப்போதா நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு வாரோ நம்ம நமே அதே வந்து செட் ஆயிருக்க மாட்டோ அந்த டைமிங்க்கு அதுனால முன்னாடியே கொஞ்சோ பழகிக்க வேண்டியத தா இருக்கு
ஆ அது இன்னொரு விஷயோ என்னன்னா இப்போ வந்து ஆ எ பாப்பாங்களா வந்து என்ன பாத்தீங்கன்னா நா வேல செய்யும் போதே வந்து நா நை ட்லதா வேல செய்வே ஆ அதுனால அவ்ளவுமே நைட்டு உக்காந்து உக்காந்து நைட்டு அ நைட்ல எவ்ளோ நேரோ வேணாலு முலிச்சுட்டு இருப்பா பன்னெண்டு மணி வரனாலு முழிச்சுட்டு இருப்பா இதே பிரச்சனதா எனக்கு அவளுக்கு கிட்ட ஸ்கூல் போறப்போ தம்பி வந்து சீக்கிரம் தூங்கிடுவா ஆனா இவ வந்து தங்கமாவே பேசுவா தூங்கவே மாட் டா லைட்லா ஆஃப் பண்டா கூட ஒரு மண்நேரோ தூங்குனா கூட தானாவே என்ன யோசிச்சுன்னு பேசின்னே இருப்பா நம்ம அவ தூங்குனாதா நம்மளு க்கு தூங்குன மாரி இருக்கு ஆனா அவ தூங்கவே மாட்டா கா நைட் எவ்ளோ லேட் டாவுதாங் இத்தனைக்கு நாங்க காலல சீக்கரமா எந்திச்சா கூட நைட்டு வந்து சீக்கரமா தூங்கணும்ன்றது கடயவே கெடயாது நா வந்து நெறைய வாட்டி சொல்லுவ மத்த பசங்களா பாரு வெளிய போயிட்டு வந்தா எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு தூங்கலா அப்டின் சொல்றாங்க ஆனா நீ மட்டு பாரு தூங்கவே மாட்ற அப்டின் சொல்லுவே நானு அப்பயு கேக்க மாட்டா தூக்கோ கண்ல இருக்கு நீ வந்தாதா நா தூங்குவ அப்டின்னுவாங்க
பண்ணுவா என் பெரிய பைய காலைல எவ்ளோ நேரமே எழுப்பி விட்டாலு நைட்டு வந்து அந்த பத்து மணி பத்தர பதினொரு மணிக்குதா அவனுக்கு தூக்கோ வரு ஆனா சின்ன பைய அப்டி இருக்க மாட்டா நேரமே தூங்கிருவா காலையிலயு சீக்ரோ எந்திருச்சுருவா அது எப்டியு வீட்ல ரெண்டு பேர் இருந்தா ஒருத்தர் மாறிதா இருப்பாங்க போல
ம் செரி செரிங்க அக்கா அ செரி பத்ரமா போய்ட்டு வாங்க
ஆ செரி நாங்க போய்ட்டு வந்துட்டு கூப்பட்ற ம்
ஆ செரிங்கக்கா ஆ ஆ பாய்க்கா
பாய்